என்னா பண்றிங்க
ஆ நா சும்மாதாங்க இருக்க நீங்க என்ன பண்றீங்க
ஆ நானுமே கொஞ்ச நேரோ தூங்கிட்ட இப்ப எழுந்த நீங்க தூங்கலயா
ஆங்க தூங்கிட்டங்க கொஞ்ச நேரோ எனா ரொம்ப நைட்டு கொஞ்சோ லேட்டா தூங்குனமாரி இருந்துச்சு அதனால வந்து இப்ப கொஞ்சோ நேரோ தூங்கிதாங்க எந்திர்ச்ச அப்பதாங்க ஒரு ரெஃப்ரஷ்ஷா இருக்கமாரி இருக் கு இல்லன்னா வந்து கொட்டாய் மேல கொட்டாய் வந்து அப்டியே டயர்டா இருக்கமாரி இருக்குங்க தூங்கனாதாங் இங்க நல்லாருக்கு
ஆமாங்க அக்கா மதியத்துல தூங்கலா தூங்குனா கொஞ்சோ நம்முளுக்குமே அடுத்து எதனா வேல பாக்குவோ இல்ல மைண்டு கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்கு அவ பய்ங்கரம்மா தூ இலுத்துன்னு போய்ர்ச்சு எ தா பைய வேற எழுப்பிட்டே இருந்தா அதனால கொஞ்சோ கலஞ்சிரு ச்சு ஆனா கொஞ்சோ எதோ பத்து வர்ஷமோ ஒரு பதினஞ்சு நிம்ஷமா ஓரே தூக்கோ விட்டு விட்டு அவ அவனோட சத் தத்தோடயே சேத்து கேட்டுனே தூங்கிட்டே எதோ
கண்டிப்பா கரெக்ட்டுதா என்னங்க சமையலு
ஆ சமையல் வந்து இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ நார்மல் தாங்க சாம்பாரு பொரியல் தாங்க செஞ்ச ம் நாளைக் நைட் ட்டுதா சப்பாத்தி செய்யலான்னு இருக்கே மாவ் அர்சி ஊற வச்சிர்க்கே அரைக் கணு செரி எட்டு மணிக்கா அரச்சுக்கலா க்ரைண்டர்ல போட்ட அ சப்பாத்தி வீட்டுக்கும் விருந்தாளிங்க வந்திருக்காங்க வெளிய போயிருக்காங்க ஆ நைட்டு வருவாங்க சாப்பட்றதுக்கு இப்பவு ஆ அவுங்க்ளுக்கு சேத்து செய்ணுங்க
செரி செரிங்க நாங்க வந்து இன்னிக்கு வந்து எங்க வீட்ல வந்து முட்ட பிரியாணி செஞ்சாங்கங்க
ஆ அப்டிங்களா
ஆமா நலா ஆ நல்லா தா இருந்தது பாஸ்மதி ரைஸ் வச்சுருந்ததுனால அதோட ஃப்ளேவர் கொஞ்சோ நல்லா இருந்தது ஏன்னா மத்த அரிசி அப்படின்னா வந்து வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட்டு ஆனா பாஸ்மதி ரைஸ்ன்னவே கொஞ்ச நல்லா இருந்துதுங்க கொஞ்சமா என்னால முஞ்ச வரைக் கு ரைஸ் கொஞ்ச பெருசு பெருசா இருந்ததுனால கொஞ்சோ சாப்ட்டாலு வயிர் ஃபுல்லா ஆயிட்ட மாரி இருந்துச்சு ஆனாலு கொஞ்சமா தாங்க சாப்பிட்டே நல்லா இருந்தது ஆனா டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருந்தது சாப்ட்டுட்டு பாதாம் ஜூஸ் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாரு அது ஒரு கல்ப் அடிச்சுட்டு பட்த்துட்டு நல்லா தூங்கிட்டேங்க
ஆமாங்க ஒரு பிரியாணி சாப்பிட்ட திருப்திமாயி இருக்கும் முட்ட ஆ பிரியாணி சாப்டும் போது அ எனக்குமே ரொம்ப நாள் ஆயிர்ச்சு ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்ட்டு நானுமே சாப்பிட்னுங்க நானுமே பாத்து வச்சிருக்கே எக் பிரியாணி ஆனா நா வந்து சீரக சம்பாலதா பாத்தே ஆனா இன்னு செய்யல செய்யணு அத பாக்கும் போதே நம்லுக்கு அந்த குஸ்கான்னு சொல்லுவாங்களா அது செஞ்சு சாப்பிடலான்னு அவ்ளோ ஆசங்க
கண்டிப்பா கண்டிப்பா முயற்ச்சி பண்ணி பாருங்க நல்லாதா இருந்துச்சு நா டேஸ்ட் டு வந்து நல்லா இர்ந்தது டிஃப்ரெண்டா இர்ந்தது அதே மாரி இப்பலா பாத்தீங்க அப்டின்னா எனக்கு ரொம்ப முடி கொட்டுதுங்க முடி வந்து ரொம்ப மெலிஸ் ஆயிடுச்சு ஏ முடிக்கு வந்து எதனா பண்ணா என்ன பண்ணுன்னு கொஞ்சோ சொல்லுங்களே எனக்
எனக்குவே நானு எனக்குமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ம் நம்மளுக்கு வந்து வெளியவு முடிய நல்லா பாத்துக்கணுங்க இன்னொன்னு வந்து நம்மளுக்கு முப்பது வயசுக்கு மேல ஆடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம கிட்ட சத் திருக்காது சோ நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம எதனா சாப்பிட்டுதா ஆவ்னுங்க இப்ப எதுமே வந்து சில பேர் எல்லா சொல்லுவாங்க மாத்திர சாப்பிட கூட இது அதுன்ட்டு ஆ ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையா வந்து நம்மளுக்கு சாப்பிட்டாதா அந்த முடியே நம்மளுக்கு வளரு இல்லன்னா நம்மளுக்கு வளராது முடிஞ்ச அளவுக்கு நம்ம புட்ல எடுத்துக்க பாக்கணும் சப்போஸ் இல்ல ஒரே ஒரு இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதனால் தா ஹேர் பால் ஆகுதுன்னா அந்த பயோட்டின் எல்லா எடுத்துக்க சொல்றாங்கல்லங்க அந்த மாதிரி இப்ப நிறைய பே கம்மிஸ் மாறியே வந்து நீங்க நீங்க வந்து அது ஒரு சாக்லேட் மாயே மென்னு மெலுங்கர்ல்லா அத வந்து நீங்க எடுத்துக்கோங்க அத எடுத்துக்கனீங்கன்னா உங்களோட
உண்மையிலே அத வாங்கி சாப்பிட்லாமா ஓ கேவா நா நெறைய வந்து பாத்துருக்கே இந்த கம்மீஸ்
ஆ நம்ம நம்ம டாக்ட்ரு கிட்ட போய் கேட்டோம்னாலே அவுங்க அதுக்கு டா டேப்லெட் வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க ஏ அவுளுக்கு சத்து குறைபாடுனால கூட மேபி ஹேர்ஃபால் வந்து இருக்கலாம் மேட்ரோ உன் நீ உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன் தெரில பட் ரொம்ப கம் அதிகமா இருக்குனா நீங்க இதுமாரி பண்லா
முடி வந்து நம்ப வந்து தொட்டு பாத்தனாவே நமக்கொரு ஃபீல் இருக்குல்லங்க முடி வந்து கம்மி ஆயிடுச்சா ஒள்ளி ஆயிடுச்சா இல்ல வளந்திருக்கா அப்டின் சொல்லீட்டு இன்னைக்கு தல வாரிட்டு வந்து கை வெச்சு தொட்டு பாக்குறேங்க எ முடி வந்து ரொம்போ வந்து அ கொட்டி போயிட்ட மாரி ரொம்ப வந்து லீனாக இருக்க மாரி எனக்கே ஃபீல் ஆகுதுங்க அதுலருந்து வந்து என்ன பண்ணேன்னா காலைல வந்து தோசைக்கு வந்து கருவேப்பில வெச்சு கருவேப்பில தோச சாப்பிட்டே அதுக்கப்றோ மத்தியான டைமிங் என்ன பண்ண மோரடிச்சி கருவேப்பில வெச்சிசாப்ட்டேங்க இதுக்கு மேல எப்டி சாப்பிடடுறதுன்னு எனக்குமே தெரியலங்க
ஆமாங்க ஃபுட்டுலுமே நம்ம எடு த்துக்கலா தப்பு கெடையாது ஏனா மெயின்லே நம்ம ஃபுட்டில தா எடுத்துக்கணு மேக்சிமம் நம்மளால ஃபுட்ல வந்து எல்லா இதுவும் நம்மளுக்கு கெடைக்குமனா கெடைக்காது ஆ அது நம்ம அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோ சோ அப்டி இருக்கும்போது நீங்க ஒரு நல்ல டாக்ட்ரா பாத்து சப்ளிமெண்ட் எதுனா எடுத்துக்கனீங்ன்னா அந்த பர்ட்டிகுலோ ஒரு டூ மந்த்து த்ரீ மந்த்து அவுங்க எத்தன மந்த்த் கண்டினியூ பண்றாங்க அத்தன மேல் நீங்க கண்டினியூ பண்ணீங்ன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கெடைக்குங்க
கண்டிப்பா நா
ரெண்டுக்குமே அந்த ஹேர்பால் ப்ராப்ளம் இருக்கு அவருமே வந்து பாத்தீங்ன்னா ஆ கொஞ்சோ வந்து கா இது டேப்லெட்ஸ் எல்லா எடுத்துன்தா இருக்காரு சோ அத எடுத்துக்கும் போது நல்லா வே ரிசல்ட் வந்து தெரியிதுங்க
எனக்கு ரொம்போ பயமா இருக்குங்க முடிய பாத்தாலே எப்டின்னா கொஞ்சோ வந்து ஒரு திக்கா இருக்க மாரி இருக்கு இப்ப பாத்தீங்ன்னா ரொம்ப மெலிசா இருக்குங்க அநியாயத்துக்கு இப்போ வந்து நா வந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்கு வந்து இப்போ போணு அப்டின்னா இப்ப நம்ம கொஞ்ச நாள் அது வந்து மணி இரு க்க வரைக்கு நம்மளால அத வாங்க முடியும் ஷாம்புலருந்து எல்லாமே எடுத்துக்க முடியு இப்ப மணி இல்லாத டைம்ல நம்ம கொஞ்சோ நாள் அத வந்து விட்டுட்டோ அப்டின்னா திருப்பி முடிக்கொ டுமோ அப்டின் ஒரு பயமா இருக்குங்க அது வேற யோசனையா இருக்கு
ப்பாடுதாங்க எல்லாமே நம்மளுக்கு தேவையான சத்து வந்து நம்ம முடிக்கு வந்து கொடுக்கணு பிளஸ் வந்து எக்ஸ்டனல்ல நம்ம அ நீங்க வந்து ஷேம்பூ இந்த கண்டிஷனருது எல்லா எதுவுமே ரிசல்ட் தராதுங்க வேணா நீங்க உங்களோட கேல்ப்ப வந்து அ ட்ரையாக்காம ஒரு அதோட ஸ்கேல்ப்போட பி ஹெச் லெவல் மெயின்டெயின் பண்ணதுக் கு வேனா ஷேம்பு எடுத்துக்கலா பிளஸ் வந்து இந்த டான்ட்ராஃப்ல்லா போகற்துக்காக ஷேம்பூ எடுத்துக்கலாங்க மத்தபடி என்ன பொறுத்த வரைக்கு வந்து இந்த கண்டிஷனரு இதெல்லா ஒர்க் எக்ஸ்டர்னலா முடிய சாப்டா வெச்சிக்கிறதுக்கு வேணா நம்ம யூஸ் பண்ணிக்லா ஹேர்குரோ குரோத்துக்குன்னு பாத்தீங்ன்னா இந்த இது வந்து நல்லா கேக்குதுங்க நீங்க வேணுனா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆ ரோஸ்மெரி வாட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வெப்பாங்கங்க அத வந்து நம்ம முடிக்கி அந்த ஸ்கேல்ப்ல மட்டுந்தா ஸ்ப்ரே பண்ணணு ஸ்ப்ரே பண்ட்டு லைட்டா ஒரு மசாஜ் குடுத்துட்டு கு அது வந்து ஆயில் இருக்கும் போது ஸ்ப்ரே பண்ணாதீங்க நல்லா வந்து ட்ரையா இருக்கும் போது முடி பெட்டர் வந்து தலை குளிச்சுட்டு வந்தோனமே நல்லா காய வச் வச்சுட்டு அப்புறமா ஸ்ப்ரே பண்ணிங்ன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வந்து கெடைக்குங்க
கண்டிப்பா ஆனா நான் நறைய கேள்விப்பட்டேங்க இன் பிட்வீன்ல எப்டின்னா ரோஸ்மரி ஆயில் அத ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணோ அப்டின்னா ஆ எப்டி முடி இல்லைனாலு அந்த எடத்துல வந்து முடி வளருது நல்லா இருக்கு கொஞ்சம் அடர்த்தியா இருக் கு அப்டின் சொல்ட்டு கேள்விப்பட்டே பட் இப்பல்லா வந்து ரீசன்ட்
க்குதா அது நல்லா கேக்கூ
ஆமா இப்பெல்லா நறைய வந்து போட்டுட்டே இருக்காங்க பட் அதெல்லா வந்து ட்ரூவா ஃபேக் கா எதுன் தெரியாததுனால அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச பயமா இருக்குங்க ஆனா நீங்க சொல்லும் போது எதோ கொஞ்சம் தைரிமா இருக்கு நா கண்டிப்பா வந்து அத வாங்கி நா முயற்சி
இல்ல இது ஆக்சுலி டா க்டஸ்ஸுமே சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த அ ரோஸ்மெரி வாட்டர் வந்து நீங்க போன இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆப் ஹேர் லாஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கேக்கூ சப்போஸ் வந்து ரொம்ப அந்த மென்ஸுக்கு தா அந்த மார்ருக் கொ ரொம்ப வந்து ஆ கொஞ்சொ வலுக்க வர வந்த ஸ்டேஜுக்கு ஃபோர்த் ஸ்டேஜ் அந்த மாரி போய்ட்ருக்கோ அந்த மாரி இருக்கோவ்ங்க போட்டாங்கன்னா கேக்காது ஆனா இப்பதா எனக்கு ஸ்டார்டிங் வந்து ஹேர் ஃபால் ஆகுது திரும்பி அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ வந்து ஸ்டிம்லேட்பண்ணி திரும்பியு முடி வளர வெக்கனுனா இந்த ரோஸ்மெரி வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்லாங்க
செரி அதே மாரி நாட்டு மருந்து கடைல கண்டிப்பா ரோஸ்மரி வந்து வெத வெதையா என்னதுங்க அது கேட்டா குடுப்பாங்களா அத நம்ம வச்சு என்ன பண்லா
அதுமே நம்ம பண்லாங்க ஆனா வந்து நம்ளுக்கு அது இப்ப வந்து எப்டி சொல்றனா அந்த மார் ப்ராப்பரா பண்லன்னா நம்மளுக்கு அந்த வாட்டர் வந்து நல்லாருக் குவாலிட்டியா கெடைக்காது அதனால வந்து அது நம்ம மேபி இப்ப ப்ரொசீஜர் கரெக்ட்டா தெரிஞ்சு அத வந்து கெட்டு போவாம நம்ம யூஸ் பண்ண முடியுனா நம்ம யூஸ் பண்ணிக்லா அத பத்தி எனக்கு தெரியில ஆனா வந்து ஒருத்தவுங்க வீடியோ நா பாக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அது கொஞ்சொ ரிஸ்கான ப்ராசஸ் தா அதுக்கு பெட்டர் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டில்லயே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்லா அப்டின்ற மாரி சொல்லி கேள்விப்பட்டேங்க
செரிங்க அப்போ கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாரி நா அதையே வாங்கி முயற்சி பண்ணி பாக் க்குற அதே மாரி உடம்புக்கு வந்து நம்ம என்ன சத்து எடுத்துக்ணுமோ அத பாத்துட்டு அதையு இனிமேட்லந்து டெய்லி சாப்ட்டு பலக்கப்படுத்தணுன்னு தோணுதுங்க ஏன்னா வந்து முடிய பாத்ததே எனக்கு காலையிலந்து அதுவே ரொம்ப கஷ் டமா இருக்குங்க ஏன்னா நமக்கு வந்து தேவண்றது அந்த முடிதான அழகதுதா நமக்கு அதுவே இல்லன்னும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு எனக்கு ஆதிலருந்து அதே யோசி யோசி செரி ரொம்பவு யோசிக்கூடாது ஃப்ரீயாக விடுவோ யார்கிட்டயாது கேட்டு நம்ம பாத்து நம்ம தெரிஞ்சி அதுக்கு தகுந்த மாரி சாப் கத்துக்கலான் நெனச்சிட்டுருந்தே இப்ப உங்ககிட்ட கேட்டு நா தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ஒரு ஆலோசனை சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நா முயற்சி பண்ணி பாக்குறே
ஆமாங்க நீங்க எப்டி ஹேரை பத்தி ஃபீல் பண்ணீங்ளோ எனக்குமே இப்பதா ஷோல்டர் வரைக்கு ஹேர் வந்துருக் ஆ கொஞ்ச நா மொட்ட அடிச்ருந்தே இப்ப வந்து வந்திருந்து அ அப்புறோ எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் தாங்க ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நெறைய ஸ்கின் இஷ்யூஸ் மை ஆ ரொம்ப டேன் ஆயிட்டு என்னோட உம் கையெல்லா ரொம்ப டேன் ஆயி அதனோட கலரே வந்து டோட்லா சேஞ்ச் ஆன மாரி இருக்குங்க சோ இதுக்கு வந்து எதனா வந்து நா உம் வந்து பாக்கணுங்க அடுத்து எ ஸ்கின்ன வந்து மெயின்டெயின் பண்ணதுக்கு எதனா பாக்கணு என்ன தேர்ட்டி பிளஸ் வரும் போது நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு டேக் கேர் பண்ணிக்கலனா நல்லாவே ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகுது பிக்மென்டேஷன் மாதிரி நெறைய வருது சோ தேர்ட்டி பிளஸா இருக்கும் போது நம்ம கொஞ்சம் வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும் போல எஃபர்ட் போட்டு கேர் பண்ணிக்கனாதான் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அப்டின்ற மாதிரி தோணுதுங்க
கண்டிப்பாங்க நானுமே இப்போ வந்து தொடர்ந்து என்ன பண்றேன் அப்டின்னா கையிலல்லாம் வந்து நம்ம என்னதான் வந்து சோ போட்டு குளிச்சு இது பண்ணாலுமே அப்டியே வந்து வெள்ளை வெள்ளையா திட்டு திட்டாக இருக்குதுங்க அதனால நா என்ன பண்ணே அப்டின்னா ஆ நம்ம வீட்ல இருக்க கடலை மாவு அரிசி மாவு ஆ வேஸ்ட்டா போதுங்க அரைச்சு வச்சிருக்கறது யூஸே பண்ணுறதுல்ல வேஸ்ட்டா போகுதே அப்டின்னு சொல்றதுக்காக ந்த ரெண்டு நாளா வந்து கடல பருப்பும் கடல மாவும் அரிசி மாவு அப்புற தேங்காய்ண்ண கொஞ்சோ ஆலோவேரா கொஞ்ச எல்லாத்தையு போட்டு நல்லா கலந்துட்டு ரோஸ் வாட்டரு போட்டுறேங்க போட்டுட்டு விட்டு எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புற வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டு இது பண்றாங்க அது வந்து கொஞ்சோ மாய்ஸ்ரைசிங்கா நல்லாருக்குங்க நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க டேன்கு அது வேனா கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கோ மஞ்சத்தூளு நீங்க கொஞ்ச போட்டுக்கோங்க போட்டு ரெண்டாது வேணா முயற்சி பண்ணி பாருங்க
ம் அது வந்து ட்ரை பண்றே நா வந்து யூசலா ஏ டேன் ரிமூவ் பண்ண அத எந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்ன்னு தெரில பட் நா ஒன் டைம் டூ டைஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கே ம் என்னன்னா ஆ மஞ்சதூளு அதுக்கப்றோ கடலை மாவு அப்புறோ கேடு இந்த மூணுத்தையு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எங்க டேனாயிருக்கோ அங்க வந்து நம்ம போட்டு அப்புற அத இது காஞ்சிட்டோனா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிருணு அப்டியே பாத்திருக்கே ப்டி எனக்கு அந்த அளவுக்கு ரிசு தா எனக்கு வந்து கொஞ்ச பிக்மென்டேஷனும் இருக்கு டேனுமே இருக்கு ஆ டேன் வந்து பாத்தீங்ன்னா ரொ ரொம்பவே இருக்கு சிப் பெட்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்து போய் டாக்டர் கிட்ட கேட்டு ப்ராப்பரா பண்லாமே ஏன்னா நம்ம இப் ஹோம் ரெமடிஸ்ன்னு சொல்லிட்டு சிலது பண்றோ ஆனா அது அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து தர மாட்றது பிளஸ் வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்கின் வந்து இரிட்டேட் பண்ணது இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லா நெறையா வரு
அது ஒத்துக்காம இருந்துச்சுன்னா வரும் பட் நம்ம வந் வந்து செட் ஆய்டுச்சின்னா
க்கு வரது இல்லங்க நானுமே நெறையவே ட்ரை பண்ணி பாத்துருக்கே சோ அதனால வந்து நம்ளுக்கு ரொம்ப டீப்பா ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சோ அ ஸ்கின்னா ஒரு டாக்டர் கிட்ட போறதுதா